கேக்குதா புரோ
கேக்குது சொல்லு ப்ரோ கேக்குது ப்ரோ எனக்கு
ஆ சொல்லு ப்ரோ சாப்ட்டாச்சா
இல்ல ப்ரோ இன்ன சாப்புல்ல ப்ரோ
செரி இன்ன சண்டே நீங்க எதாச்சு ஸ்பெஷலா என்ன மட்டன் சிக்கன்
சிக்கனு சிக்கன் சிக்கன் ப்ரோ
சிக்கன் சிக்கனா சேரி செரி நீங்க வெளிய பேயிட்டு வந்தீங்க போல ரொம்ப சவுண்டா ரொம்ப ம் அமைதியா பேஸ்
கிரிக்க இல்ல ப்ரோ இத் கிரிக்கெட் ஆட போனோ சாப்ட்டு கரண்ட்டு ஆஃப் ஆயிச்சி
ஓ அது வேறயா உங்க எடத்துலயா இங்க இருக்குற எடத்துலயா அந்த கரண்ட்டு வந்து அப்போ அடிக்கடி கரண்ட்டு ஆஃப் ஆயி ஆஃப் ஆயி போது ரொம்ப சில எடத்துலலா டிவி பாத்தீங்களா
இப்டி இல்ல இது எந்த எடத்துலயு இப்போ எல்லாரு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கரண் ட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணுவாங்க அவ்ளோ அவ்ளோதா ப்ரோ
அதா சில எடத்துலல்லா மூணு மண் நேரந்தா கரண்ட்டே இருக்கா மொத்த ஒரு நாளக்கி மத்த மிச்ச டைத்துலலா கரண்ட் டாஃப்லே இருக்குன்றாங்க அதலா ரொம்ப அதல்லா நாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நாங்க ரெண்ட்டு ஆ வாடக வீட்ல இருக்கும்போது கூட அதே மாரிதா இப்பயும் வாடக வீட்லதா இருக்கோம் பட் ஆனா அந்த டையத்துல மழ வந்தா போதும் இடி சும்மா இடிச்சா போதும் கரண்ட் ஆஃப் ஆயிடும் நைட் ஃபுல்லா இருக்காது அஞ்சு மணிதா கால்ல வரும் திருப்பி எட்டு ஏழு மணிக்கெல்லா போயிடும் நம்ம ஸ்கூ கெளம்புற டையத்துக்கு கூட கரண்ட்டு மோஸ்ட்லி இருக்காது அந்த டைம்ல ம மழ வந்தா ரொம்ப கிரிட்டிக்கல் இப்போ ஓரளவுக்கு பரவால்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷ மு வந்துட்டோல்ல அதனால எல்லா ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு கரண்ட்டு போறது கம்மி
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
இங்க வந்து எப்பயாச்சு இந்த லைன் ஆ ஒர்க் இருக்குல லைன்ஸ்ல ஏதோன்னு ஒர்க் பண்ணுவாங்க இல்லியா ஒயர்மென்ஸு அப்போ மட்டுந்தா அது வந்து ஆ புரியல ப்ரோ ஆ ஷட்டௌன்னு வந்து ஆ ஷட் டௌன் இருக்கும் எப்பயாச்சு அது வந்து சொல்லிடுவாங்க நம்மளுக்கு எப்போ ஷட்டௌனுன்றது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து நோட்டஸ் வந்துரும் நோட்டிஸ்னா எப் எப்பவுமே அவுங்க ரெகுலரா பண்ணா அது வந்து டே ஆ எப்போவுமே சனிக்கெழம முன்னெல்லா வந்து சனிக்கெழம வந்து ஒம்போது மணிக்கு போச்சுன்னா அந்த ஈவினிங் அஞ்சு மணிக்கு வருன்றது ஷட்டௌனு அப்போ அப்பல்லாம் இப்ப அந்த ஷட்டௌனுன்றது கம்மி எப்பயாச்சிதா நடக்கும் நம்பளுக்கு வந்து குரூப் இருக்கு இந்த ஊரு குரூப் இருக்கும்ல ஊருக்குள்ள ஆளுங்க இரு இருப்பாங்க அந்த குரூப் எல்லாம் அந்தமா அந்த குரூப் ல வந்து த சொல்லிடுவாங்க பசங்க போட்ருவாங்க ஆ ஷட்டௌன் நடக்குதுங்க இன்னைக்கு ஷட்டௌன்னு இன்னைக்கு இத்தன மணிலேருந்து இத்தன மணி அப்டின்ற மாரியெல்லா சோ அந்த மாரி முன்னல்லா ஓரளவுக்கு அந்த டைம்லா ரொம்ப கரண்ட்டு இல்ல எல்லாமே மெலுகேவத்திலதா நம்மலாம் அப் ஓரளவுக்கு வந்ததே சர்வேயானதெல்லா இப்பதா அது எல்லா கம்மி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா
அப்டியா ப்ரோ
ஆமா இப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்ல தான் ஏகப்பட்டட்ட இதா ப்ரொட்டெஸ்ட் நடக்குது எலாம் அங்கங்கே ஆள இது போட்டு சொல்றாங்கள எங்களுக்கு கரண்ட்டே இருக்கறதல வந்தால் உடனே சும்மா இடி இடிச்ச போதும் உடனே ஆஃப் பண்ணிறாங்களா சின்ன இடி சின்ன தூரல் வந்தாலே ஆஃப் பண்ணிறாங்கள
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கான ப்ரொடெக்ஸ்ட் பண்ணி இப்போ அது கேள்வி கேட்ருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ற போறாங்க எப்போ அதுக்கு ஒரு இது வருன்னு தெரியாது பாப்போம் இப்போ உங்க நீங்க இருக்கற இடத்தல எல்லாம் கரண்ட போனா எவ்வளவு நேரம் ஹார் மேக்சிமம்
ந ஒவ்வொரு டைம் கொஞ்சம் லேட் ஆகும் ஒவ்வொரு டைம் சீக்கிரமா வந்துரும் டைம்மாயி டைமெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ
இங்க மேக்ஸிமம் போனா ஏதோ ஒரு டைம் ரேரா வந்து ஒன்னு ரெண்டு மண்நேரம் போகும் மத்த டையத்துல்லாம் இந்த கால் மண்நேரம் கால் மண்நேரம் போயிட்டு போயிட்டு உடனே வந்துரும்
உம் நாங்க போனோம் நாங்க என்ன பண்ணோம் ஒரு டூ டேஸ் முன்னாடி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்களே ஐஸ் பாய் விளையாடிட்டு இருந்தோம் அதோடு வந்து எல்ல க தரங்க நீங்க வெளயாடரப்பா கரண்ட் ஆஃப் பண்ணோம்
ஆ
வேற விளையாடி
அதே தான்
இப்ப சார்ஜர் வேற ஒன்பதுதான் இருக்கு எட்டுதான் இருக்கு ம் அதுதான் சார்ஜர் போட்டுட்டே தான் பண்ணேன் ம் ஆமா ப்ரோ
எட்டு இருந்தா அதுக்குள்ள நம்ம பேசி முடிக்கனு இன்னும் ஒரு கால் பே அடுத்த கால் பேசறதுக்குள்ள அ சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் போலயே
இந்த காலுக்கே இந்த காலே டவுட் தான் ப்ரோ ஆன சார்ஜர் ஏத்தான் போன் பண்ணேன்
இப்ப வெளையாட போயிட்டா இந்த வெயில்ல வெளையாடு ப்ப போனா கரெக்டா இருக்குமா மொத்தம் உங்க கிட்ட இருக்க எனர்ஜி மொத்தம் ட்ரெயின் ஆயிடும்ல்ல வெயில் எலாம் அங்க எப்டி கிரிக்கெட் பசங்க விள ஆ கிரிக்கெட் வெளையாடுறதா இருந்தா பசங்க வெயில்ன்னு கூட பரவாயிலன்னு செரி செரி காலைலே போயிட்டுப்பாங்களா இல்ல இப்புடி இப்பதா நீங்க வெளயாட போறாங்க
காலலே போவோம் இப்ப நா ஃபைனலு நாங் சாயங்கால ஈவினிங் போவோ
ஓகே ஓகே ஓகே எனஃப் ஃபீல்டிங் பண்ணுவீங்களா என்ன ஹஹா பண்ணுவீங்க மோஸ்ட் ஓகே ஓகே இந்தபக் இந்த நம்ம சின்ன வயசு நடக்குல்ல ஃபுல்லா மேட்சு வந்து நம்ம வெயில்ல நின்டு ஃபீல்டு எல்லாமே பண்ணிறுவோ ஒரு டீம்மு ஆபனன்ட் டீம்காரே எதோ ஒரு ரீசன் சொல்ட்டு போய்டுவா அழிவில்லாலாடன்
அப்டி இல்லயே இது வந்து பெட் மேச் ப்ரோ பஸ்டு காச குடு காஸ் குடுத்தர்னு பத்தாய்ருவா ஆ ஆமாமா சண்டே சண்டே ப்ரோ பத் திட்டி மானோ பத்தாயிரோ ஒரு டீம்மு பாத்தாயிரோ பத் ஜெய்ச்சா பத் பத்தாயிரோ
அடேங்கப் ப்பா ஆ பரவால்லயே இன் ஆளு அப்றோ பத்து பேரு அ பத்து பேருக்கு ஒரு ம ஒரு ஆளுக்கு ஆயிரருவா போடுவீங்ளா
ஒரு டீம்க்கு ஆயர்ருவா ப்ரோ
ஓ ஹோ ஓகே பத்து டீம்மு சேத்து ஆயர ஆயர்ருபா ஆ செரி ஒரு டி விக்கே ம்மு வின்னு அப்ப ஜெய்ச்சா எவ்ளோ வரு
பத்தாய்ருவா வரு ப்ரோ
அப்ப ஏ பத்து டீம்ல ஏதோ ஒரு டீம் ஜெய்கறவங்களுக்தா பத்தாய்ரோ
ஆமா பஸ்ட் ஃபிரைஸ் மட்டுதா அது
பத்து டீம் எப்டி விளையாடுவீங்க
ரெண்டு ரெண்டு டீம்மா அஞ்சு டீம் ஆடுவோ
இல்ல இப்போ பத்து டீம்னா ஏ பீனு வச்சுக்கோங்க சும்மா ஒரு க இதுக் சொல்றே மொத்தோ ஏ பினு எ ஒரு டீமுக்குன்னா எத்தன பேர் இப்பீங்க எப்டி பன்னண்டு பன்னண்டு பேர் இருப்பீங்ளா பத்து பத்து பேர் இருப்பீங்ளா ஆ லவன் சே ஓகே
போய்டுவோ ப்ரோ லவன் ஓ கிளாக்க போய்ட்டு ஒரு மாரி
அது மேட்சப் மாரி பண்ணுவீங்களா அப்போ அந்த மேட்சப் போடுவாங்கள்ள ஏ அந்த ஃபஸ்டு ஒரு மேச்ச போட் டு அந்த வின்னாவறவங்க அடுத்த டீமோட விளாடுவங்க அந்த மாரி
ஆமாமா மா மா ப்ரோ
ஓகே ஓகே அப்ப தெரியு
ம்
கிரௌண்ட் அந்தளுக் பெருசா இருக்கா என்ன
இருகு நல்லாருக்கும் ப்ரோ
ஊருக்கு பொதுவான கிரௌண்டாதப்போ
ஆமா மா
சேர் சேரி பரவால்ல இந்த இது வெளிய யாராது தெரியாம விளாட்னா பரவா இது ப்ராப்ளம் எது வராதாப்போ
அதல்லா ஒண்ணு வராது ப்ரோ எல்லன்ன எல்லாரு வந்து வேலைக் போறாவங்க சண்டே ஒரு நாள்தா ஃப்ரியா இருப்பாங்க ஒட்னே வந்தல்லாருவாங்க
ஓகே ஓ
எல்லா கொஞ்சோ னுப்பத்தஞ்சு வய்சு நாப்பது வய்சு இந் மாரி இந்த எல்லா
னா ஒராளுக்கு நூறு வய்குள்ள தா வரோ
ம் நூறுவா எங்க கிட்ட எங்ககிட்யும் காசிருக்கி ஒரு ட்வொண்ட்டி தௌசண்ட் தேட்டி தௌசண்ட் மேல இருக்கு
ஓகே ஓகே பரவால ஒரு இது நல்லா ஒரு ஸ்கீம் இல்ல பத் அ நூறுவா போட்டு வின் ஆனா நைன் டைம்ஸ் இல்லையா ஒரு ஆள்திப்ப பத்தாயிரபா ஜெய்ச்சீங்ன்னா பெ ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரவா தொள்ளாயிருபா து வருல
ஆமாமா ப்ரோ
ஆஹ் இ இது நல்ல இன்வஸ் பண்வ ஸ்ட்ரேடிங்க்கு வேணா இது வேணா இதுல பொ ரிஸ்க் எடுத்து போட்டு உட்டோனா போது ஆயிரவா போட்டா தொல்லாயி ஒம் ஒம்பதாயிரவா வர்ற மாரிகிது பாருங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது பட் ஆனா வந்து இ துல வந்து அதா சொல்வாங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க கரட் டா வந்து வெளாட்னு நடுவுல வந்து அவன் கொழப்பிட்டா இவன் கொழப்பிட்டான்னு இதுல தா வந்து இந்த ப்ரெச்சன வரு ஆளுங்களுக்கு காசு இருக்குதா ஒ மெய்னு ரீசன் காரணமாக வந்து காசிருக்கு பட் இது வந்து சில பேர் எல்லாருமே வந்து ஈக்வலா ஓகே அப்டியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செர் போனா போட்டு பரவால்லன்னு இது படதுல்லா காமி பாத்தீஹ்லா இந்த ஃபைட்டு நடந்துறு கிரிக்கெட்டு ஆறு பால்ல ஆறு சிக்ஸ் அடிக்கணு சொல்ட்டு வின் ஆயிடுவா அதுக்கப்ப காசு அவன போட்டு அடிப்பாங்க அந்த மாரி இந்த மாரி நடக்காம இருந்தா சேரி
அப்பில்லா
சண்டலா நடக்குமா அப்பப்போ அந்த மாரி அவன் இது பண்ணிடா அவன் கரட்டா
உங்க டீம்க் எங்க டீம்க் சண்ட நடக்குதனா அட்த்த டைம் ஓ கிம் எங்கியு போட மாட்டாங்க உங்கள வேர் டீமு வஸி போட்ருவாங் எங்களுது வேர்டீம் போட்
மேட்ச்சப் மாத்தி உட்ருவாங்க ஆ ஓகே ஓகே ப இப்போ வெளான்னா எத்தன எவ்ளோ அது ரெகுலரா நம்ம வெ வெளார டி ட்வென்ட்டி மாரி வெளா ரிங்களா இல்ல அதுக்கு தனியா உங்களுக்குன் ரூல்ஸ் வச்சு எட்டு ஓவரா
ம்
ஓகே ஓகே ஏன்னா எல்லாரு விளாடனு ஆமா எல்லாரு விளானு னால அது ஒரு நாள்ள எ எட்டு ஓவர் எட்டு ஓவர்னு அதுவே அதிகமா இருக்கு அது அதா பத்து டீமு விளாடுனுனா மொத்தோ அஞ்சு அஞ்சு டைம் வேணுல்ல கேட்டது ஒரு மேட்ச்
ப்ரோ ஏழு மணி காலைல ஏழு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வர விளாடுவோ
அதா ஒரு மேட்சு மேக்சிமம் எவ்வளோ நே ஆகுன்றே எட்டு ஓவர்ன்னா
ஒரு மேச்சி த ஒரு ஆறு ஓவர் ஆவும்
இல்ல இல்ல எவ்வளவு நேரோனு கேக்குறே அ அரமண் நேரமா ஒரு மண் நேரமான்
அர மண் நேரம் இல்ல முக்கா மண் நேரம் ஆகு
ரெண்டு டபுள்சு
ஆமா ஆமா அதா ப்ரோ ஒரு பத்து ப பதினஞ்சு நிமிஷத்துக் ஒரு டீம் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடுவாங் பதினஞ்சு நிமிஷ செகண்ட் ஆஃப்
அது எட்டு ஓவர்ல அதுக்குள்ள போடுச்சு அவ்வளோ ஸ்பீடா
அவ்வளதா ப்ரோ
இப்ப நம்ம ஐ பி எல் நார்மலா வந்து அதா அந்த சிக்ஸ் ஓவர் அந்த எட்டு பத்து ஓவர் ப பதினஞ்சு ஓவர் முடியதுக்கே ரொம்ப லேட் ஆகுதுல்ல இருவது ஓவர் முடிக்கதுக்கே ஒரு இன்னிங்ஸு
அப்புலா இல்ல ப்ரோ இது
டக்டக்னு அவங் போட்ருவா பால் நம்ம கைட்ட இருக்குன்றீங்களா செரி செரி ஆமா அதுல வந்து ஆடு அதெல்லா இருக் னால நீங்க சொல்ற மாறி கரெக்ட்தா ஆமா புரியுது புரியு இப்ப இது போயிட்டு இப்ப நீங்க போறீங்கனா காலல்லா விளயாடியிருக்க மாட்டீங்களே
கால்ல கால்ல ஆட்டு வன்டோ கால்லயே ரெண்டு மேட்ச் ஆட்டுவன்டோ இப்ப பைனல்லு நாங்க ஆமா ப்ரோ நாங்க ஏழு மணிக்கு போனோ கால்ல
செர் செரி
உம் சரி ப்ரோ நன்றி ப்ரோ நா போட்டு வரே சார்ஜரு வேற இல்ல
சரி திருப்பி பேசறதுக்கு ஈவினிங் தானா
தா போன் பண்ராட்ட ப்ரோ இப்போ கொஞ்ச நேரத்துல
புரில
கால் பண்ணறே ப்ரோ ஃப்ரீயா இருந்தா
செரி செரிப்பா சரி நீங்க மெசஜ் பண்ணுங்க எனக்கு இந்த நம்பருக்கு இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்குல்ல நான் பண்ணல அந்த நம்பருக்கு பண்ணு சரி ப்ரோ